பேர்க் ப்ராப்ளமா இருக்கு அதுதா கால் பண்ணா போகல்ல போல இருக்குங்க
செரி செரி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க
ஆ நானு நல்லா இருக்கேப்பா
சேர் செரிங்க முறுக்கு செஞ்சு சாப்ட்டாச்சுங்களா
ஆ முறுக்கு சுட்டே என்ன எனக் சாப்ட தோண்ல அப்டியா வச்சிட்டே அவ் சும்மா கொஞ்சந்தா ஒரு ஒன்ற டம்ளர் தா போட்டே
செரி செரிங்க ஆமாங்க அளோவா செஞ்சுட்டோனா அது நம்மோ அப்டியே ஃபெர்ஸ்சா சாப்ட்டு முடிச்சுட்லா எல்லார்
ரெண்டு நாளைக்கு வர மாரி இருக்கு ஆனாலு
எங்க வீட்ல வந்து எண்ண பலகாரமே எங்க ஹஸ்பண்ட் வந்து செய்ய உடமாட்டுருக்காங்க அவருக்கு கொஞ்சோ பிளட் டெஸ்ட்டு எடுத்தோம நாங்க அப்ப பாத்தா கொலஸ் டிறால் வந்து காமிச்சிந்ச்சா எனக்குமே கொலஸ்ட்ரால் இருந்துச்சி ஆனா நா மேற்கொண்டே எதோ எடுக்லப் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த எடுத்தது அதனால இவ்ரு எதனா நா பூரி செய்யறே அப்றோ இதெல்லா செய்யறேனாலே வேண்டான்வாரு வட சுடுறோ இது நா ஒண்ணு தேவ்ல்ல எதுனனா கடையிலோ வாங்கி ஒண்ணு ரெண்டு சாப்ட்டு சாப் ட்டுவோ ஆனா வீட்ல செஞ்சா நெறைய உட்காந்ட் சாப்ட்வோட்னாலே செய்யவே உட மாட்டக்காரு எண்ணயுமே அதிக என்னா ஊதுனாலு திட்டுவாரா அதனால இப்ப கூட மழ வருது வதி செய்லான்னா லவ் விட மாட்
ஊராக் க்கா சொல்றாங்க ஒரு வா ஒரு மாஸ்த்துக்கு வந்து அஞ்சு லிட்டர் எண்ண செலவு ஆகுதுப்பா பண்ணுவாங்களாமா அவுங்க ஆ அந்த அக்கா தேர்க்குதூரு ஆ அப்போ ஒரு மாஸ்த்துக் அஞ்சு லிட்டுர்ன்னா நா ஒரு வா ஒரு வா காலத்துக்கே ஒரு மாசத்துக்கே நானு ஒரு ரெண்டு லிட்டுரு எண்ணையில முடிச்சிருவே ஒன்ற
அப்டிதாங்க ஏன்னா நானுமே அப்டிதா ஒரு மாஸ்த்துக்கு ரெண்டு பேக்கெட் தா வாங்குவே
ஒன்ற லிட்டுருதா அதிகோ
அதுவே பாத்தீங்கென்னா எட்நூறு இதுதா இருக்கு லிட் எட்நூறு மில்லி லிட்ருதா இருக்கு அதுல ஒரு லிட்டுரு ஃபுல்லா இருக்காது ஃபஸ்டெல்லா இந்த இந்த எண்ண தா யூஸ் பண்ணே இப்ப தங்குசப்பா கடல எண்ண யூஸ் பண்ணலான்னு கடல எண்ண யூஸ் பண்ணிட்டிருக்கோ
உம்
எங்க கொஞ்ச ஒடம்பு கொஞ்சோ ஏறிடுச்சு எனக் கல்யாணத்துக்கு அப்புறோமா கம்மி பண்ணலானா கம்மியே ஆகவே மாட்ருக்கு
ம் ம் அதுல்லா ஒன்ற இல்லம்மா ஏங் நா எப்புடி இருந்தனோ அதே ஒடம்புதா வச்சிருக்கே வயிறு மட்டுதா கொஞ்ச பெருசா இருக்குது ஏன்னா இழுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்கள அது மட்டுதா ஒடம்புல்லா அதே ஒடம்புதா
உங்களுக்கு வந்து
முன்னாடி என்ன ஒடம் ஆ ரெண்டு பேருமே சிசேரியன் தாப்பா
ம் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தா ஆனா வந்து தம்பி வந்து குடுத்த டேட்டுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பொறந்துட்டா எதிர்பாக்காத டைம்ல
ம்
ரொம்ப வலி பயங்கரமான ஒரு வலி அ அப்புறமா குழந்த வந்துடுச்சு அப்பதா சாமிக்கு வேண்டி மொட்ட அடிக்கிறதா வேண்டிட்டு இருந்தோ அப்பறமா அடிச்சுட்டோ அடிச்சுட்டு
இது வந்து நானு வேண்டுதல் வச்சுதா ஏன்னா எங்க அப்பா இரு உயிரோட இருக்கும் போது வந்து ஏன்னா எங்க அக் காக்கு ரெண்டு பொண்ணா எனக்குனாவது பைய ஃபர்ஸ்ட் எடுத்தொனே என் தம்பி கா ஆக்சிடெண்டாகி இறந்துட்டானா அவனு பேரூ கௌதமு ஆ அவ வந்தெ என்னய படிக் க்க வச்சது எல்லாமே அப்புறோ அவ இறந்ததுக்கப்புறோ மறுபிறவியே ஏ தம்பியே வந்து பொறக்குனு ரொம்ப எல்லா கோயிலுக்கூ வேண்டுதல வச்சிருந்தே அப்ரோ ஏதோ ஃபஸ்ட்டு அவ எங் மாமியார் சைட்ல எல்லாமே பையனுங் கலா இது பொம்பளப் புள்ளதா பொறக்கு பொறக்குன் சொல்லிட்டு என்ன மன உளைச்சலே ஆக்கிட்டாங்க இல்ல நா செய்யறது கண்டிப்பா நா வேண்டுதல்னால என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பா நடக்குன் சொல்லி அவங்க முன்னாடியே நா சவாலே விட்டே இல்ல நீ பையன் தா போறக்கோ அப்டின்னு நா சொன்னே அதே மாதிரி சாமி புண்ணியத்துல எனக்கு ஃபஸ்ட்டு பையனே பெறந்தா அப்றோ ஏன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் ஈக்குவல் வரக்கூடாது இல்ல பையன் ஒண்ணும் பொண்ணு ஒன்னு ஓகே ரெண்டுமே பையனா இருந்தாலூ கஷ்டமா இருக்கும் ரெண்டுமே பொண்ணா இருந்தாலூ கஷ்டமா இருக்கும் அடுத்தது வந்து நீ என்னவ இருந்தாலும் ஓகே அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டே
ஆமா ஆமா ஆமா எப்பமே ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுமே வந்துட்டு அப்றோ பையன் நறயப்
பொண்ணு வந்து ஒரு அழகுதாங்க லட்சுமிங்க
ஆனா கடசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து எப்பவுமே அவுங்க அம்மாக்கு வந்து எப்பவுமே இருப் ப்பாங்கங்க ஒரு அக்கறையா அது நா நறய பேரு பாத்திருக்கே நானுமே எங்க அம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசுறது அப்புறோ வீட்டுக் போனா பாத்துக்கறது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒடம்பு சரியலன்னா ஏமா இது ம் டாக்டர் கிட்டப் போலாம்ல இது பண்ணலால்ல அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப அக்கறயா வந்து பாத்துப்போ ம் அது அவங்கவங்க குணம்ந்தாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துப் ப்பாங்க ஒருத்தவங்க அ கண்டுக்க மாட்டாங்க அது வளர வளர தவங்க தெரியு அது யாரா இருந்தாலுமே அப்டி தானங்க
ம் அதனால உ பொம்பள புள்ளந்து பெஸ்ட் தா என்ன பொறுத்த அளவுக்கு உ இந்த நா எங்க அம்மாவ பாத்துக்கலையா அந்த மாரி என்ன நாளைக்கு ஒரு பக்க நல்லாருக்கட்டு ஆனா வந்து எதோ ஒரு முடியாத பட்சத்துல ஒரு ஆறுதலான ஒரு நாள் வார்த்ததா வேற என்ன அவங்ககிட்ட இருந்து வாங்கிட போறோ
ஆமாங்க என்னத்தா இருந்தாலு நம்ம கொழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மள பாத்துதாங்க வளருவாங்க அவங்க வந்து நம்ம என்னென்ன பண்றோ எல்லாமே எங்க அம்மாவே வந்து எங்க அம்மா வேல செஞ்சுட்டு இருந்தாங்க எங்களுக்கு பா பாக்கு மோதலா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து வேல செய்யவே இவ்ளோ வேல செய்றாங்க நம்மளுக்காக தா டெய்லியு வந்து வேல செய்றாங்க அப்டி இருக்கு போது நம்மளுமே வந்து நல்லா படிக்கணு நல்லா இது பண்ணணு அப்டின் சொல்ட்டு கடைசி வரைக்குமே இப்ப வரைக்குமே அந்த நன் வந்து இருக்கு ஆம்பளைங்கனா யூஸ்வலா வேல செய்யறது அது தனி விஷய ஆனா ஒரு குடும்பத்துல வந்து பெண் வந்து வேல செய்யு போது அந்த பசங்க வந்து அத பாக்குபோது அவங்களுக்குமே ஒரு பொறுப்பு வந்து வரு அம்மாவ வந்து பிற்காலத்துல நல்லா பாத்துக்கணு அந்த மாரி அது வேல செஞ்சா மட்டு கெடையாது அது எந்த ஒரு ரூபத்துல வந்து அப் நம்ம அம்மா வந்து யாருன்னா கஷ்டப்படுத்துனாங்கனா அந்த கொழந்தைங்க வந்து பாத்துட்டே தா இருக்கு அது வளர வளர ம் பெரியவங்களாயிட்டோனே கண்டிப்பா அவங்க அம்மாவ வந்து விடமாட்டாங்க கண்டிப்பா அப்பா வந்து எப்பமே அவங்க கூடவே இருப்பாங்க சப்போர்டிவாங்க நம்ம நெனைப்போ நம்மளுக்கு யாருமே இல்ல நம்மள எல்லாரையு அசி ங்க படுத்துறாங்க திட்றாங்க அப்டின் நெனைப்போ ஆனா வந்து அதுக்குரிய பலனை வந்து எல்லாருமே அனுபவிப்பாங்க நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டமோ அதுக்கு ஏத்த மா சந்தோஷத்துமே கடவுள் வந்து குடுப்பாங்க நம்ம கஷ்டப்படுனவங்களு அது ஒரு நாள் வந்து புரிஞ்சுப்பாங்க அது வந்து சோ அதனால எப்பமே நம்ம வந்து ரொம்ப சிலத வந்து நம்ம யோசிக்க கூடாது இப்ப நா இப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நம்ம கிட்ட யாருன்னா பாசமா இருப்பாங்களா அப்டின்ற மாரி நீங்க நெனைச்சிருப்பீங்க ஆனா வந்து உங்க பசங்களுக்கு நீங்க மட்டு தா உலகோ அம்மா மட்டுதா அ அதுங்களுக்கு மோங்கா அவங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு நபர்னா அது அம்மா மட்டு தா அவங்க நெனைப் பாங்க சோ அதனால நீங்க உங்கள புடு உங்க ரொம்ப புடிச்சவங்க இருக்காங்களங்க பச ங்க சோ அவங்களுக்காக வந்து நீங்க வந்து எப்பமே வந்து யோசிச்சு நீங்க எல்லா விஷயங்களு பண்றது நல்லது
ம் கண்டிப்
உங்களுக்கு மட்டு இல்ல எல்லாருக்குமே தா சொன்னே சொல்லுங்க சொல்லுங்க
அதே போல நம்ம எந்த அளவுக்கு பாசம் காட்டுறோமோ அந்தளவுக்கு அவங்ளும் காட்றாங்க அத்தான் பெரிய விஷ்யோ நம்ம அடிச்சாலு அடிக்கிறாங்க திட்னாலு திட்றாங்க அது ஈக்குவலா தா போகுது
நீங்க இப்ப சில பிரச்சனைகள நெனச்சு பீல் பண்றீங்களங்க நீங்க நெறய ப் ப்ரச்சனைய நெனச்சு ஃபீல் பண்றீங்ளா இப்ப ஆனா வந்து இப்ப அவங்குளுக்கு வந்து நீங்க தா முக்கியம் மத்தவங்களுக்கு நீங்க வேணா முக் க்கியோ இல்லாம உங்கள வந்து ஏளனமா பேசலா உங்ககிட்ட சண்ட போடலாம் உங்கள தீட்டாலாம் ஆனா வந்து உங்கள தா ரொம்ப புடிச்சிருக்கு அ அந்த பசங்களுக்கு அவங் யார் ரொம்ப அழகா நாங்க ஒன்னு அவங்க கிட்ட கேட்டீங்கனா உங்கள தான் சொல்லுவாங்க அவங்ளுக்கு உங்கள தான் ரொம் புடிச்சிருக்கு அப்ப வந்து அ கொழந்தைங்ளுக்காக நம்ம வந்து இருந்து தான ஆவ்னும் இப்போ நீங்க வந்து உங்க லைஃப்லா முக்கியமான ஒருத்தர் யாருன்னு நெனச்சீங்கனா அப்பதுல இருந்து போறதாதுலா இருந்து அம்மாதா புடிக்கும் அப்பாதா புடிக்கும் அந்த மா இருந்திருப்பீங்க ல்ல அப்போ உங்க பசங்ளுக்கும் அது தா இப்போ நீங்க எவ்ளோ ஒரு முக்கியமானவு கல்யாணத்துக்க அப் புறமா தா நம்மள கொழந்த பொறந்ததுக்கு அப்றமா தா நம்மளுக்கே தெரியு அவ்ங்க நம்ம நம் ம்ம இல்லன்னா அவ்ங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்ற நம்மளுக் ஒரு உணர்வு அவங்குளுக்குமே அதே உணர்வு தா அம்மா இல்லானா நம்ம என்னப் பண்ணுவோன் சொல்லி இந்த ஒரு விஷயத்தினால தா நம்ம அடுத்தடுத்து நம்ம கொழந்தைகளுக்காக நம் ம்ம இருக்கணும் அடுத்து நம்ம வந்து யார் என்ன பண்ணாலும் அ நம்ம கொழந்தைங்க நாமல இப்ப உங்களுக்கு அவங்களுக் புரியற வயசு இல்லைங்க ஆனா வளர வளர அவங்க புரிஞ்சு ப்பாங்க உங் உங்க நீங்க வந்து பேசறதுக்குல்லா அவங்க பதில் பேசுவாங்க நீ ஏமா கஷ்டப்படுற நா இருக் க்க மா தைரியமா இருமான்னு நீங்க பேசுவாங்கன் னால நீங்க எப்பவுமே மனச வந்து தளற விடாதீங்க
ம் செரிப்பா அது அத உ நீங்க சொல்றது கரெட்டு தா அதே போல வீட்லயும் அதே மாரி புரிஞ்சுக்கிட்டனா சில வீட்ல வந்து சண்டயே வராது நீ பெருசா நா பெருசா அப்டின்னு வந்து ஈகோ வராது இதுல எனக் எனக்கு தெரியாத விஷயம் நீ சொல்ல போறீங்க உனக்கு தெரியாத நா சொல்ல போற இதுல எங்க இருக்குது ஈகோங்ற ஒரு பேச்சு
இல்லா
நீ எல்லா ஒரு ஆளா நீ வந்து எனக்கு சொல்றதா அதுலதான ஒரு ஈகோ தெரியுது
ஆமா ஆமாங்க
ஆ நீ வந்து எனக்கு சொல்ற அளவுக்கு நான் வந்து கீழ எறங்கி போயிட்டேனா இதுல எங்க எறங்கி போறது ஏறி போறது இருக்கு
அவங்க நெனைக்கிறாங்கனா அது அவங்ளோட அறியாமை தா அது அத நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாதுதானேங்க இப்ப நம்ளுக்கே புரியுது இல்ல இது இப்போ ஒருத்தங்க கிட்ட ஈகோ பாத்து ஒன்னு ஆகப் போது கெடயாது ஓகேவா இப்ப நானுமே எங்க எனக்கும் எ கணவருக்குமே ஆரம்பத் லல்லா கொஞ்சம் வந்து எதனா சண்ட வந்துருக்கு ஆனா வந்து யார்னா ஒருத்தர் விட்டு கொடுத்துதா போணும் ரெண்டு பேரும் வந்து சண்ட போட்டுனே இருந்தா அடுத்தடுத்து போக முடியாது அப்டின்னு இருக்கும் போது ம் அவ்ங்க அப்பட இருக்காங்கனா நீங்க அத வந்து சண்டை போட்டுதான் அந்த விஷயத்த முடிக்ணும்னு கெடையாது நீங்க அமைதியா போயிடுங்க அமைதியா இருக்கறத விட பெரிய ஒரு விஷ்யோ எதுவுமே கெடையாது நீ அப்டி பேசு ஏ சாமி நீ என் அப்படி நெனச்சிருக்கா நீ அப்படியாவே இருக்கற உன் பார்வையில நா அப்படியாவே இருக்கற ஆனா மனசாட்சிக்கு தெரியு கடவுளுக் தெரியு நா எப்டினு சொல்லிட்டு நீங்க பாட்டுன் போயிடுங் க ரொம்பல்லா வந்து அத போட்டு வந்து பிரச்சன பேசி பிரச்சனை ஆக்கி அது அத நெனைச்சு நாள் முழுக்க வருத்தப்படுறதெல்லா ரொம்ப ஒரு உங்குளுக்குமே சந்தோஷ இல்லாம இருக்கு அதுக்காக சொன்ன
மேரேஜ்ஜாகி எத்தன வருஷம் ஆகுதுப்பா உங்களுக்கு
எங்களுக்கு வந்து திருமணம் ஆகி இப்போ ஜூனு இருவத்தி மூணு வந்தா இப்ப மண்டே வெட்டிங் டே வரு வந்துச்சுன்னா அஞ்சு வருஷோ ஆகுதுங்க
எப்போ கா மே ரெண்டாயிரத்தி ப இருவதுலீங்களா
த்தி ஒன்னுல பண்ணுச்சு
பரவால்லங்க இப்போ நீங்க தனியா இருக்கீங்ளா உ ஒரு அன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இங்க வந்து ஆ தனியா இருந்தா ஒரு சிரிச்சு பேச மாட்டாரு ஒரு நா வருவாரு போவாரு வந்தோடனே அவங்க அம்மாக்கு போன் பண்ணித்தருவாரு பாப்பா கிட்ட தம்பி கிட்ட பேச சொல்வாரு பேசிட்டு ஏ சாப்பாடு எடுத்து வை ஒரு வார்த்த ஒரு அன்பா பே வாய்வே பாப்பே சேரி பேசுவாரா பேச மாட்டாரா அப்டில்லா இல்ல பஸ்ட் எல்லா ஒரு எப்டி சொல்றது ஆனா இவர் லவ் பண்ணிட்டு இருந்தாப்படி அவங்க அம்மா கல்யானோ பண்ணி வெக்க மாட்டேனு கம்யூனிட்டி வேற கம்யூனிட்டினால அவங்க அம்மா கல்யானோ பண்ணிக்க மாட்டே வைக்க மாட்டீகிது சொன்ன ஒண்ணே இவருக்கு கோவோ வந்து திடீர்னு என்னைய பாத்து ஃபிக்ஸ் பண்ணதா நானு
உ அவங்க வீட்லயே பாத்து கல்யாணம் பண்ணி வெச்சுங்களாங்களா
ஆமா அவுங்க அம்மாதா பாத்து கல்யாணம் பண்ணி வெச்சது நா சேம் தா அதனால வந்து இல்ல உங்க அம்மா வந்து உங்கொன்னனுடைய வாழ்க்கை கெடுத்துருச்சு அவங்களு வாழாமயே போயிட்டாங்க மூணே மாஸ்த்துல உங்களையு வாழ விட மாட்டாங்க நீனாவது ஏதோ ஒரு புள்ளைய பாத்து கல்யாணம் பண்ணி வைனு சொல்ட்டு யாரோ சொல்லிருப்பாங்களாட்ட தெர்து திடீர்னு கோவத்துல நா வந்து மாட்டிக்கிட்ட அந்த டைம்ல இதுதா எங்களுக்குள்ளா நடந்த இன்ஸ்டன்ட் எனைக்குமே அந்த அன்னைக்கு விருப்பமே இல்ல கல்யாணம் பண்ணணு அந்த ஒரு எண்ணமே இல்ல எனக்கு என்னன்னா எங்க அப் எந்தம்பி எறந்துட்டா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகோனு ஒரு எண்ணத்துலதா எக்ஸாம்ல்லா எழுதிட்ட அதுல வந்து சப்